ஹலோ கேக்குதா
அ கேக்குது ம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கள ஆமா கேக்குது நல்லாருக்குறீங்களா நா பேசுறது கேக்குதா
அ கேக்குது கேக்குது மீன்ஸ் எனக்கு எனக்கு கேக்க வந்தா இந்த ஒரு நைட் டைம்ல விஷி நீங்க சொன்ன மாரி அ ஒரு அல்லோருக்கு உள்ளயே நம்ம நம்ம நம்ம ஸ்கீம் மட்டு நம்மோ ரெண்டு பேரு மட்டு தனியா இப்ப ஸ்பீர்க்கர் ஸ்பீக்கர்ஸ் வச்சு அவருக்கு புடிச்ச ஒரு படம் ஒரு மூவி ஒரு சின்னதா ஒரு ஸ்நாக்ஸு என்ன
நீங்க ரெண்டு பேரும்
நாங்க ரெண்டு பேரும் நானும் யாரும்
ம் ம்
ம் அவருக்கு புடிச்ச படத்த பாத்துட்டு இல்லைனா ஒர்
உங்க ஆளு இருந்தா சொல்லுவிங்க
பொண்டாட்டி எ பொண்டாட்டி கூப்டுவீங்க ஆ அந்த எப்டி சொல்றதுனா அந்த அந்த பீச்லிலா போட்ருப்பாங்லே இங்க ஒரு சேர் மாரி ஒரு பழுக்குற மாரி ஒண்ணுருக்கே
ஆமா
சேம்ஸ் அந்த மாரி ஒரு செட்டப் அந்த மாரி ஒரு இது
அது அதுல காரிடார் செட்டப்லயா
ஆமா காரிடர்ல அது நார்மலாவே அது இருக்கு அது மூவி மூவி பாக்கும்போது மட்டு ஒரு ரெண்டு இது ஒட்டுக்கா போட்டு நடுவ்ல வந்து அந்த ரவுண்ட் டேபிள் வச்சு ஸ்நாக்ஸ்லா வெக்கறக்கு பேசுறக்கு பண்றக்கு
நீங்க பெட் ரூம்ல வாங்னுனா ஒரு சைஸ்க்குள்ள தாருக்கு இவ்ளோ இந்த பொருள் அந்த பொருளல்லா பெட் ரூம் நார்மலா ஒரு சைஸ்குள்ள தாருக்கு
நா பெட்ரூம்ல கா கார்டோர் கார்டோர்ல சொல்றீங்க அதானே இதெப்டி பெட் ரூம்ல பாக்கற்து பெட்ரூம்ல வந்து நீங்க சொன்ன மாரி ஃபோன் ஃபோனு மியூசிக் சிஸ்டம் அலோட் பண்லா ஆ எது மத்தபடி எதுமே அலோட்க்கில்ல அதுங்கூட வந்து நம்ம அந்த கூகுள் ஆ கூகுள் இதலருந்து வாயிஸ்ட்டு இது இருக்குல அதுல சொல்லி ஆ ஆ அந்த மாரி அதுல சொன்னா பாட்டு ஓட்ற மாரி நம்ம செட் பண்ணி வச்சுக்லா ஹாய் கூகுள் ஐ வான்ட் திஸ் கைன்ட்டாஃப் சாங் அப்டின்னா அந்த பாட்டு பாடுல்ல அந்த மாரி நம்ம வச் ட்டம்ன்னா ம்
ம் அது செரி தாங்க ஓகே தா இது நெஜமாவே நல்லாருக்கு ம் ஆனா நா என்ன மாரி சொன்னே அப்டின் சொன்னா பெட்ரூம்ல வின்டோரு க்குல வின்டோ பக்கத்ல ஒரு சிட்டிங் ஏரியா மாரி செட் பண்லா அந்த மாரி சொல்லிர்ந்தே சேரிங்ளா அதாவ்து பெட்ரூம்ல ஒக்காந்துப்போ அப்றோ ஆ கண்டிப்பா ஆனா ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள்ங்ற ஒரு செட்டப் கண்டிப்பா வேணு நெஜமாவே ஒரு ட்ரெஸ் ங் டேபிள் வெக்கனுங்கறது ரொம்ப பெரிய ஆச நம்ம அது நெஜமா நல்லாருக்குங்க அதுல ஒக்காந்தா ஆனா நம்ம ஒசரத்துக்கேத்த மாரி கண்ணாடி இருக்கனு ஃபுல் ஒசரத்துக்கேத்த மாரி அத பாக்கறதுக்கே ரொம்ப நல்லாருக்கு ஏனா நம்ம ஃபுல் சைஸ பாத்துக்கலா என்னனனாலு மேலந்து கீழ வரைக்கு நம்மள நம்ம பாத்துக்கலா அந்த மாரி ஃபுல் ஒசரத்துக்கேத்த மார்ருக்கனு கண்ணாடியே அந்த மாரி செட் பண்ணி அதுக்கேத்த மாரி ஒரு டிரெஸிங் டேபிள் செட் பண்ணா சூப்பராருக்கு அல்ல ஒக்காந்து கெளம்பறதாருக்கட்டு நின்னு பாக்கறதா இருக்கட்டு ஒக்காந்து கெளம்புறத விட நின்னு கெளம்புறதா ஓகே ன் வச்சுக்கோங்ளே ஆனா என்ன நம்ம ஃபுல் ஒசரத்துக்கு ஏத்த மாரி கண்ணாடி வச்சுருந்தா நல்லாருந்திருக்கு நல்லாருக்கு
நல்லார்க்கு
ம் வச்சா நல்லாருக்கு நீங்ளு உங்க ஒசரத்துக்கேத்த மாரி வச்சு பாருங்க
ச்சி எங்க மூன் பூமி அளவோட ஒரு ஒரு ஒரு ஒரு அஞ்சு அடி போட்டோம்னா கர்ட்டாருக்கு ஒரு அஞ்சடி க்ளாஸ் வைட் களாஸ் போட்டு அது பண்ணிக்கலாம் அதுல அது வந்து ஈஸியா பண்ணிக்கலாம் அது உட்லே அது வந்து ஒரு ஸ்கொயர் டேபுள்ளே ஸ்கொயர் டேபுள் அடிச்சோம்னா அத வந்து நம் சைஸ் நம்ம பண்ணிக்கலாம் வேனுங்கற டைப் பண்ணிக்கலாம் ஆ பாக்க அழகா இருக்கா என்ன கொழந்தைகல வெச்சிருக்கப்போ அது மட்டும் கொஞ்சோ கேர்ஃபுலா வெச்சு பாத்துக்கனும் அதொன்னுதான் பெரிய டாஸ்கா இருக்குமே தர மத்தபடி எதும் இருக்காது ஏதாச்சு பொம்மையோ அது கொஞ்சம் கேர்ஃபுலா நீங்க பாக்க வேண்டியது வரும் மத்தபடி எதுவும் எதது ஆகாது மிஸ் அந்த ஸ்பேஸ் தாங்க இப்ப என்ன சொல்றேன்னா ஒரு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவாங்க நல்லா வந்து பெருசா பேய்தே சும்மா தேவையானது எல்லாமே செட் ஆஃப் பெளம்னு வெச்சுக்கோ செட் ஆஃப் பெளமே வெச்சுக்கலா நீங்க நம்ம வேணுங்கிறது யோசிக்கிறது எல்லாமே பண்லா சின்னதா வெச்சொம்னா அது நம்ம அது பண்ண முடியாது அவள தான் வித்யாசம்
அப்பொ இது பெட்ரூம் ஓகே யா எனக்கு டிரெஸ்ஸிங் ரூம்ங்கறது இன்நொரு ரூமா இருந்தா நல்லா இருக்கும் பெட்ரூம் கூட அட்டாச்டா ட்ரெஸ்ஸிங் ரூம் வெச்சிருப்பாங்க
அது வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்றேன் அது பெரிய பெட்ரூம் வந்துச்னா அது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் செட்டிங் ரூம் இல்ல மீன்ஸ் பெட்ரூம்ல அட்டாச் பாத் கர்ட்டிங்களா
பாத்ரூம் வெப்பாங்கங்க இது டிரெஸ்ஸிங் ரூம் வெச்சிருந்தாங்கன்ற இப்ப ரீசண்ட்டா
சொல்லிச்சு நான் சொல்றதுங்க அதாங்க அந்த டைப்ல வந்து நீங்க வந்து மீன்ஸ் அந்த ஒரு கார்னர்ல வந்து அது நீங்க வந்து அந்த கிளாஸ்லயே வந்து அழகா வந்து இப்ப இழுத்தேமா கிளாஸ்ல மின்ஸ் இதுல வந்து கு்ளோஸ் பண்ற மெரி ஷீட்ல க்ளோஸ் பண்ற மாரி அப்டியே சீட் வந்து வந்து கவர் ஆயிரும் ஆ பெரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலா ஒரு கார்னர்ல அந்த மாரி நா செட் பண்ணிக்க வேண்டியதா அது ஒரு கார்னர்ர வந்து நம்ம ஒர் ரெஸ் ரெஸ் சேஞ்க்கு அளவா பண்ணிக பண்ணிக்க வேண்டியதா
ஆ நானும் இது எப்டி இருந்துச்சுன்னா தனி ரூமாதாங்க இருந்துச்சி செப்பரேட் ரூம் மாதிரிதா பெட்ரூம்க்குள்ள போயிட்டு அவுங்க இது எப்டி இருந்துச்சி தெரியுமா நா பாத்த வீடு பெட்ரூம்குள்ள போயிட்டு தனி வாசல் மாதிரி இருக்கு இந்த சைடு போனா பாத்ரூம் இந்த சைடு போனா ட்ரெஸ்ஸிங் ரூம் ரெண்டுமே அதோட பாத்ரூம்லருந்து ஸ்ரெய்டா நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போய்கலாம் இங்க வந்தா பெட்ரூம் அந்த மாதிரி ஒரே வாசல்தா வாசல் மீன்ஸ் வர்ற வா சல் இல்ல மொறச்சி வெச்சிருந்தாங்க சோ அங்க டிரெஸ்ஸிங் எல்லாமே
நொது இப்ப ஒரு பாத்ரூம் வந்து ரெண்டா செப்ரேட்டா பிரிச்சு அது வந்து பாத்ரூம் மேல அட்டாச்சிட் பாத்ரூம் வாஷ் குளிக்கத் தனியா
ம் இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க இது எப்டி இருந்துச்சி தெரியுமா பெட்ரூம் இருக்குங்க ஓகே பெட்ரூம்குள்ள ஒரு வாசல் மாரி வெச்சி க்காங்க சுரங்க நுழைவு வாயில் மாதிரி ஆ அதுல ஆ போனா அ டிரஸ் என்ன சொல்ல டிரெஸ்ஸிங் ரூம்ஸ் இருக்கு இதே ரைட் சைட் போனா பாத்ரூம் இருக்கு எது ஓகே அங்க முடிஷ்ட்டு ஆ இங்க வாட்ரோபனார்க்கு சோ நம்ம குளிச்சிட்டு ஸ்டைட்டா அங்க போய்க்கலா பட் ரூம்வேனும்னு அவசிய இல்லன்னு சொல்ற ஆனா நம்ம என்ன அந்த வாசல் தாண்டிதா போறோ எப்டீன்னா ரூம்க்குள்லெயே வாசல் ருக்கு அந்த மாத்ரி அந்த வாசல்ன்னுல்லாம அந்த மாரி செட் பண்ணிர்ந்தாங்க அது கொஞ்ச நல்லார்ன்ச்சி பாக்குறதுக்கு
ம் செரி ஓகேங்க பண்ணீர்வோ நெறைய நல்லாதா ருக்குவோ
ஒரு அழகான ஊஞ்சல் நாங்க கன்டில்ல
ஆ பால்கனில என்னையா பண்ணுவீங்க
அதலா எல்லா சைடுனாங்க ஏதோ ஒரு ஹால்லையே ஹால்லன்னா கொஞ்ச ஃப்ரீயா ருக்காது அது நம்மளோட பிரைவேட் பிளேஸ்ல ருந்தாதா கொஞ்ச ஃப்ரீயாவே என்ஜாய் பண்ணி ஆட முடியு
ஆ
ம்
ஹால்ல பெரிய ஊஞ்ஞலா பலக போட் பலக போட்றப்பா ருக்கு அந்த ஊஞ்சல் வச்சுக்லா அது பிரச்சன இருக்காது அதே நம்ம உக்காந்து பேசுற மாரி யூஸ் பண்ணிக்கலா ஹால்ல மீஸ் நீங்க சொல்ல மாரி அந்த அந்த ஊர் வந்து அந்த ஆ முட்ட எக்மோர் ருக்க ஊஞ்சல் வந்து அது வந்து பாத்தீங்னா நீங்க பால்கனில வச்சிங்னா நல்லார்க்கு காஃபி குடிக்கிற மாரியே ஆ நா சொல்றே இந்த செட்டப்பே நல்லாதான ருக்கு இப்ப இந்த பீச்ல அந்த போட்ருக்க ஸ்டூல் செட்டப்பே நல்லாதானே இருக்கு உங்கள்க்கது ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஹலோ ஏங்க கேக்குதா ஹலோ ஹலோ